ஆஹ் வணக் க்கணக்
ம் நல்லார்க் உம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி கீங்க
ஆ நல்லாருக் ம் தோழி ம் ம் சொல்லுங்க தோழி வேறென்ன எதாவது உங்க ஊர்ல விசேஷங்களா திருவிழாக்களா
திருவிழாக்கள் இப்
தீபாவளி பண்டிகையை பத்தி பேசலாம் தோழி அதெல்லாம் அப்படி கொண்டாடுவீங்க உங்க
தீபாவளி பண்டிகை தீபாவளியா தீபாவளி வந்து ஹ என்ன நான் சின்ன பிள்ளைங்க வீட்டுல அம்மா எல்லா பலகாரமும் செய்வாங்க முறுக்கு அதுர சோ அ அந்த ரவ ஊரு அந்த லட்டு இந்த மாதிரி நிறைய வீட்லயே செய்வாங்க எல்லாத்தையுமே வீட்டுலதான் செய்வாங்க வெளியில எல்லாம் அப்ப எல்லாம் வந்து கடையில வாங்க மாட்டாங்க அது ஆமாம் இப்போ வந்து செய்ய வரலையா இல்லை அந்த டைம் இல்லை இப்ப வேலைக்கு போறவங்களுக்கு ம்ச் ஹ அப்பல்லாம் மொச வீட்டு இருந்தாங்க அம்மாலாம் அப்ப அதனால வந்து அவங்களுக்கு ஒரு இது அதே மாதிரி ஒரு இருபது நாளைக்கு முன்னால இருந்து செய்ய ஆரம்பச்ச சொல்லுவாங்க தீபாவளி வருது செய்ய ஆரம்பச்சு ஒண்ணு ஒன்னா செஞ்சு வைப்பாங்க ஃப்ர்ஸ்ட் கெட்டு போகாத ல்லாம் கொஞ்சம்ஸ செஞ்சு செஞ்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அவங்க செய்வாங்க இப்ப உள்ளவங்களுக்கு வந்து அது வேலைக்கு போகதுனால அவங்களால் முடியலன்னா அதுதான் உண்மை உம் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இந்த வேலைய
வந்து கொஞ்சம் பேர் தான் சாப்பிடடுறாங்க அவ்வளோ யாரும் சாப்பிடறது இல்ல இப்ப எல்லாருமே நீ இப்பையே அவாய்ட் பண்றாங்க
அப்ப வந்து நமக்கு பலகார ச கம்மி நம்ம வெளியில வாங்குறதே கம்மியா இருக்கும் கடையிலயே இருக்காது நம்ம வாங்கறதும் அப்போ கம்மியா இருக்கும் அதனால அந்த ஸ்வீட்ஸ்சே இந்த பலகாரங்கள் வந்து பெருச தெரிஞ்சது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது நம்ம புடிச்சதெல்லாம் வாங்க அதனால இது இதெல்லாம் வந்து நமக்கு பெருசா தெரியறதுல்ல
உம் எப்படி குடும்பமா உக்காந்து எல்லாம் செய்வாங்களா இல்ல துணிமணி எடுக்கலாம் எப்படி போவாங்க
ரெஸ் எல்லாம் வந்து சேர்ந்துதான் போய் எடுப்போம் எல்லாரும் ஆமா எடுத்துட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நானே என் ஹஸ்பண்ட் போய்டட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் டிரெஸ் எல்லாம் பையன் மூணு பெரும் போயிட்டு தான் எடுத்துட்டு வருவோம் அது வந்து ஒரு ஒரு போனஸ் கெடைக்கும் போனஸ் கெடைச்சோனே ஒரு சந்தோஷம் வந்துரும் தீபாவளி வந்துருச்சு அப்படின்ட்டு அது வந்தோனே ஆமா அத எடுத்துட்டு பர்ஸ்ட் ஒரு ஜ அதுக்கு கண்டிப்பா கடைங்களுக்கு துணி எடுக்க போய்டுவோம் துணி எடுத்து இவங்க வந்து கூட்டு கூட்டம்லா இவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப கும்பலா இருந்தன்னா வர மாட்டாங்க எங்கேயுமே அதனால கொஞ்சம் முன்னாடி எடுத்து வெச்சுக்கிறது ஆமா அதனால கொஞ்சம் முன்னாடியே போய்டிட்டு எல்லாருக்கு ட்ரெஸ் எல்லா எடுத்து பத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அது பண்ட் ஆனா நான் வந்து எனக்கு அந்த பலகாரங்கள் வந்து அந்த பக்குவம்லாம் எனக்கு தெரியல பெருசா அதனால வந்து எங்க மாமியார் செய்வாங்க அம்மா செய்வாங்க இவங்க எல்லாம் இதெல்லாம் செஞ்சு செய்வாங்க ஒண்ணு ரெண்டு பலகாரங்கள் தான் முன்னம்மாதி லாம் நெறைய செய்ய மாட்டாங்க முக்கியமா இந்த முறுக்கு அதுரசம் அந்த உருண்ட வகை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்ச செய்வாங்க நான் வந்து எல்லாத்துக்கு இதெல்லாம் ஹெல்ப் தான் பண்ணுவன் குலோப் ஜாமன் போடுவேன் நானு அது ஒண்ணு நல்லா செய்வேன் அவ்ளோதான் மத் நான் எதுவும் செய் மத்த இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் கூட இருந்துட்டு அதெல்லா செஞ்சு அவங்க செய்யறதுனால அந்த வேல அவங்க செய்வாங்க செஞ்சுட்டு காலையிலயே எழுந்து காலையில வந்து ஒரு ஆர்ர ஏழு மணிக்கு ள கும்ப்ட்றுவோம் ஏன்னா காலையில் எந்திரிச்சு இந்த வடை ஆஹ் சுல்லி எல்லாம் அன்னைக்கு தானே செய்வம் காலையில எழுந்தருச்சு வட சொழியும் இ இட்லி எந்தெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு வச்சிட்டு ட்ரெஸ்ஸுங்களை எடுத்து ட்ரெஸ் எல்லாமே வச்ச செட்டு அப்புறமதான் எண்ணெயே வைப்பாங்க எண்ணெயை வச்சு குளி சுடுவாங்க புது ட்ரரெஸ்ச கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து வி சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம்
உஹம்
விட்டதுக்கப்புறம் போய் வெடி அடுத்து எடுத்தோடனே அது எ படான் போய வேடி க்றது ஆமா அதெல்லாம் வெடிச்ச வச்சு முடிச்சிட்ட அப்புறம் தான் காலையேயே சாடுல்லாம் ரெடி ஆயிடுது அதுக்க அப்புறம் சாப்பாடு மட்டும்தான் வப்பாங்க மட்டன் கொழம்பு இது எல்லாமே செஞ்சறதான் காலையிலேயே இட்லிக்கும் சேத்து செஞ்சருவாங்க ஆமா சட்னி மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் மத்தியானத்துக்கு சரைஸ் சாதம் மட்டும் வச்சுக்கணும் வச்சட்டு இத சாப்பிட்டுக்கிறது மத்தபடி இந்த வேடி ஆமா டிவில அடுத்த ப்ரோகராம் ஏதாவது போ வாங்க அத எல்லாம் பாாரத்துக்கிட்டு எல்லாம் கண்டுட்டு வெடியும் ஒரு சைடு வெடிச்சுக்கிட்டு இடைல இடைல போய்டட்டு அப்படியே போயிடும் ஆன்னைக்கு அப்புறம் சாய்ந்தரம் பாத்தா அப்புறம் ஏதாவ ஒரு ஸ்நாக்ஸ் தீபாவளி செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இது அக்கம்பக்கத்துல ஏ எடைல வந்து
ஆமா ஆமா
போய் இந்த பலகாரம் தான் கொடுத்து ட்டு வந்துருவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க டி எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு உம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஓடிடும் அப்படியே
நாங்கல்லாம் சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே துணிமணி எடுக்கறதுக்கே ஒரு மாசமாக கெஞ்சிக்கிட்டு இருப்போம் வீட்டில கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி எங்க அப்பா இருக்காரு பாருங்க கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போமாட்டாரு இங்க எங்க ஊர்ல சு மதிசில் இன்னு ஒரு கடை இருக்குது தோழி அங்க கூட்டிட்டு போய் ஒரே கலர்ல பாவாடை சட்டையா நாலு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எடுத்து குடுத்துவாரு உம்ம் நாவல்லாம் வரவே மாட்டேன்ருவேன் அவருக்குன்னு ஒரு டெய்லர் ங்க குளத்தூர் பாயு சொல்லிட்டு அந்த பாயிட்ட கூடி போய் அளவ எடுத்து தைக்கதுக்குள்ளார அவரை போயி ஒரு வாரமான நாங்க எட்டி எட்டி பா்த்து கே நம்ம துணிய தைக்கிறாரா தக்கிறாரான் அவரு அடுத்தவங்க துணி எல்லாம் தக்கும்போது கடுப் ப வரும் அவ பாத்தாவே
தூக்னி கலர் எப்படா வரும்ன்னு பாக்க வேண்டியதா இருக்கு உம் உம்
அப்பதம் கூடிட்டு போவாரு அந்த துணிய அவரு தக்கும் அ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல போட்டிருப்பாங்க மத்த வங்களா நான் மட்டும் போட மாட்ட ஏனா என் ஃப்ரெண்ட் ஆஹ் என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்து அங்க ஒரு இருபது பிள்ளைங்களிட்ட இருக்கு வந்த தெருல எல்லாருமே பிரெண்டுங்க தான் இப்ப வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அந்த பிள்ளைங்கல்லாம் பத்த பத்தீங்கன்னா அப்ப அவங்காளா கொஞ்ச டவுன்ல போய் எப்படி எடுத்து வருவாங்க இப்ப ஒரு பிடிக்காச்சு போடுறது புடி க்கவே பிடிக்காது எங்க அக்கா எல்லாம் செத்த நேரம் போடுங்க அப்புறம் போண்ணு விட்டுருவாங்க அவங்களும் நான் போடவே மாட்டேன் சுத்தமா எனக்கு வேணவே வேணாம் நீ தச்ச துணி எனக்கு வேண்டாம் ப்பின்னு சொல்ல அந்த ஆளு வேற நல்லாவு தச்சிருக்கமா
லூசா அய்யயோ அஹ்
அ எனக்கு வேணவே வேணான்ட்டு நான் போடவே மாட்டேன் அப்புறமே ஆஹ் வெளியிலே வரமாட்டே தீபாவளிக்கு சாயந்திரமா உஹம் வெடி வெடிப்பாங்க அப்ப வந்து அது ஆஹ் வந்து தீபாவளி அன்னைக்கு அதுக்கப் அப்புறம் என்ன பண்ணுவோ ஃப்ரெண்டுங்கல்லா சேர்ந்துட்டு போயிட்டு இந்த வளையல் பாசி
ஆமா உம் உம் உம்
இந்த எய்த்த மாதிரி கால் நீனு ஒண்ணு இருக்கும் அங்க போய் மருதாணிப்பிக்க போய்ருவோம்
ஓ
அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது ஒரு நல்லா இருக்கு ஜாலியா அங்க வாய்க்கால் ஒண்ணு ஓடும் வாய்க்கால் ஒன்னு ஓஹ் ஓடவுங்க தோழி அந்த வாய்க்கால்ல போய் ட்ரெஸ் லாம் அவுது போட்டு ட்டு எல்லாம் ஜட்டியோட தான் அப்டியே குளிச்சுட்டு தண்ணிக்குள்ள ஆட்டம் போட்டுருவோம் ஒரு ஆட்டம் போட்டுட்டு அந்த வாய்க்கால்ல வெளாண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோ ட்ரெஸ் எடுத்து போட்டு அஹ் போய் மருதாணி எல்லாம் பிச்சிட்டு வந்து அங்க கொய்யா நெல்லிக்காய் மரம் சீத்தாபழ மரம் எல்லாமே இருக்கு எல்லாத்தையு பிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த காலனி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு மரூதாணிய பிச்சுட்டு வருவோ அத அரைக்கும் போது நீ கொஞ்ச கொஞ்ச நேரம் அர நான் கொஞ்ச நேர அரக்கனு என் ஃபிரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து அம்மில அவ கொஞ்ச அரப்பா நான் கொஞ்ச அரைப் வச்ச எல்லாம் அரைச்சு அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு உருண்டை
ஓ பரவாயில ஆஹ் உம் உம் உம்
கையில வச்சு செவந்தாதான் தீபாவளியே எங்களுக்கு துணி போடுறது இதெல்லாம் கூட அப்புறம்
உண்மையே சந்தோஷமா தான் இருக்கு அது ஒரு இருக்கு தான் தீபாவளி மொத நாள் கண்டிப்பா மருதாணி
ஆமா அப்புறம் எங்க அப்பா வந்து அவங்கதான் செய்வாங்க விடிய விடிய பழகாரம்சுட்டுட்டு இருக்கு ப்பாங்க ஆஹ் இட்லி கறிக்குழம்பு எல்லாமே அவங்க தான் அதெல்லாம் வந்து காலையில எந்து சாமி கும்பிட்டு நான் புது துணி மட்டும் போட மாட்டேன்
ஆஹ்
போன வருஷம்எடுத்த தீ வாளி டிரெஸ் எதுன்னு மாதிரி இருக்கு அதை போட்டுட்டு நான் பாட்டுக் தின்னேல உக்காந்துருப்பேன் போமாட்டேன் வெளியில அப்புறம் உம்ம் ஆமா அவங்க தான் செய்வாங்க முறுக்கு எல்லாமே அந்த காலையிலப் பயா வட சுயம் சொல்றாம்மல அது இதெல்லாமே அவங்கதான் செய்வாங்க
பரவாயில்ல ஆஹ் ஆனா அப்ப எல்லா வந்து ஆம்பளை அது சுப்ரன் வைஃப் சேர்ந்ஸ் செய்வாங்க அது எங்க தாத் தலாம் எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க தாத்தாலாம் அப்படித்தான் செய்வாங்க அவ்ளோ இதுவா செய்வாங்களாம் ஆஹ் கால் அதாவ நைட்டு் புல்லா உக்காந்து பலகாரம் செய்வாங்களாம் மொத நாள் நைட்ல இந்தே அந்த நைட்டு ஃபுல்லா உக்காந்து செய்வாங்களாம் உம் விடிய விடிய ஆமா அது ஒரு சந்தோஷ் சுமான ஒரு இதுதான் இப்ப எல்லாம் யாருமே அப்படி கிடையாது அதுவும் ஆம்பளைங்க சுத்
உஹம் அதுல எங்க தெருள்ள ஒருத்தர் வந்து பி எச் எல் ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கும்
ஒ சேரி சேரி
அதுல போய் அந்த தெருலே அவர் இவன் பெரிய அது மாரி அவரு என்ன பண்ணுவாரு ஒரு வெட் அடி ஒண்ணு வச்சிருப்பாரு அது சவுண் டா ஒரு மாரி கத்தோம் கூ ன்னு கத் அந்த வெடி அதை எப்ப வைப்பாருன்னே நாங்களா காத்துக்கிட்று இருப்போம் அவர் வந்து உம் திருவிழா அந்த தீபாவளில கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் எட்டு மணிக்கு போய்கரெக்ட் டா அந்த ரோட்டுக்கிட் ட அத வைப்பாரு நாலுவெடி வச்சிருப்பாரு அதுவே பாரு அந்தது தெருவே ஓடிப்போய் அப்ப அந்தவெடிய ஆச்சரியமா பாப் போம் தோழி அப்ப வந்து அவ்வளோ ஒரு
வெடிகள் வந்து அதிகமா இருக்காது ஆஹ் பெருசா
ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் ஓடி போயி எல்லாரும் தெருவே போய் நிப் போம் அவர் அந்த வெடிய வைக்க க்கிறத ஒரு உற்சாகமா எல்லாரும் பாக்குறது அந்த நாலு வெடி வைக்க கிற வரைக்கும் அந்த ரோட்லயே தான் நிப்போம் வேடுச்சு முடுச்சன்ன அவ எ ஓஹ் எனக்கு ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு அவங்க அப்பா அதனால அவ சொல்லிருவா வெடி வைக்க அப்புறம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயடுவா சேரின்ன்ட்டுஹ போயிட்டு அங்க போய் நின்று அந்த அப்படியெல்லாம் பாத்துட்டு வந்து அப்ப தூங்கினாதான் எங்களுக்கு தீபாவளியே ஆமா ஒளியு ஒளி ம் படம்லா போட்டாங்கன்னா அந்த தெருவுல ஒருத்தர் வீட்டுல தான் இருக்கும் இந்த வெடி வச்சாரு
ஆமா ஆமா ஓஹ்
ஆஹ கொண்டாந்து அஞ்சு மணிக்கே டிவிய தெருவுல வச்சருவாங்க
ஆஹ் நல்லா இருக்கு எப்படி இருக்கு அப்படல்லாம்ந்தா
அந்தந்த வீட்டு வாசல்லல எங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க கட்ல விரிச்சு அவருக்கு வந்துருவரு அந்த கட்ட கட்லுக்கு அங்கிட்டு பாய் அந்த பாய்ல நாங்கல்லாம் புள்ளங்க ந்து அதே மாதிரி பக்கத்து வீடு அவங்களும் அவங்க அப்பா கட் ட்டில் ல உக்காந்ருப்பாங்க அவங்க பிள்ளைங்க அந்த பாய்ல அப்படி அப்படி இத எல்லாருே பக்கம் பக்கமா தான் இருக்கு ஒட்டி ஒட்டி தான் இருக்கு வீடு அந்த இருபது வீடுங்கன்னா அந்த இருபது வீட்டுக்காரவங்க அந்த டிவிய உட்காந்து நாங்க ல்லாம் பார்போம்
ஓ அதான் நல்லா இருக்கும் ஆனா அ
ஆம் பொம்பள பிள்ளைங்க எப்படி இருக்காங்கள கோயமோ அந்த இதெல்லாம் அப்பெல்லாம் கெடையவே கிடையாது உம் எல்லாரும் அந்த திண்ணல தான் படுத்திருப்போம் அப்ப எல்லாம் வந்து வாசல்ல
ஓ ஓஹ் பரவால்ல ஆனா அதெல்லாம் அப்பல்லா ஒரு பயம் இல்லாம தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை உம் உம்
பயமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்போ ஒரு துணிமணி எடுத்தாலோ அந்த இருபது வீட்டுக்கு எடுத்துன்போய் காட் தீபாவளிக்கு அவங்களும் நம்மளை கூப்பிட்டு காட்டுவாங்க நாங்களும் காட்னோம் பலகாரம் போய் அப்படித்தான் குடுப்போம் அவங்களும் வந்து குடுப்பாங்க ரொம்பிரும் அந்த வீட்ல ரொம்பிரும் அவங்க வீட் நம போய் குடுக்கணும்
ஆமா ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
ங்க நாங்க போய் பாப்போம் அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது
ஏ இப்ப எல்லா அந்த இதெல்லாம் இல்ல
உம்
எதுவுமே இல்ல அடுத்தவங்க வீட்ல என்னன்னு தெரிய மாட்டேங்குது